ஆஹ் கேக்குதா
ஆ கேக்குது தோழி என்னோட இணைப்பு சரியா இருக்கா
ஆ என்னோடது
ஆ நல்லா கரெக்டா இருக்கு தோழி நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்
சூப்பர் சூப்பர் சூப்பர் சாப்ட்டீங்களா
ஆ சாப்டேன் நீங்க
உம் சாப்ட்டேன் தோழி வீட்டுல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதா இல்லையே
ஆம் சரி ஓகே சொல்லுங்க
வீட்டுல சமையல் வேலலாம் முடிச்சா
இல்ல நான் காலேஜ் படிக்கிறேன்
ஓ காலேஜ் கேலா நீங்க சரி ஓகே ஓகே என்ன படிக்கிறீங்க ஜாகிரஃபி ஓ உங்களுக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா என்ன ஜாகிரஃபில
ஜாகிரஃபி இன்ட்ரெஸ்ட்னா எப்டி சொல்றது எனக்கு லாபடிக்கணு இன்ட்ரெஸ் சே
ஓ அதனாலயா ஓகே ஆ
இல்ல அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது ஆ
ஆமா அது உண்மதான் அப்புறம் எதுக்கு நீங்க இந்த குரூப் எடுத்தீங்க
எனக்கு தூரம் செட் ஆவாது எப்படி சொல்றதுன்னா காலேஜ் தூரம் எப்டி சொல்றது பஸ்சு டிராவல் செட் ஆவாதனால செரி இந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேணா நெக்ஸ்
அடுத்து எம் பி ஏ படிக்கணும் ஓ அதனாலயாப்ப ஏதோ டிகிரி பண்ணுன்றது கா பண்றீங்ளோ
அப்படில்லாம் இல்ல இது டூரிஸ்டம் பத்தி ஷோ டூரிஸ்டம் பட்ச நல்லா இருக்கும்
ஆமா அத பத்தி தெரிஞ்க்கிறதுக்காக படிக்கிறீங்க ஓ ரொம்ப நல்ல விஷயோம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க
செகேண்ட் இயர்
ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் ம் நல்லது நல்லத் அது நல்லது
நீங்க ஹவுஸ் வைப்பா
ஆ ஆமாப்பா நா ஹவுஸ் ஒய்ஃப்
ம் சாப்டீங்ளா கால்ல
ஆ சாப்ட்டம்ப்பா சாப்ட்டுட்டு தா எல்லா வேலையு வீட்ல வேல எல்லா முடிஞ்சிருச்சு
டு நீங்க எதாச்சு ஒர்க் பாக்றீங்களா
இல்லப்பா நா வீட்லதாருக்கே
வீட்லதானா பசங்க ஸ்கூல் பேட்டாங்ளா
ரெண்டு பசங்க காலைலே அவுங்கள ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அம்ச்சாச்சு பெரிய பைய சிக்ஸ்த் படிக்கிறா பெரிய பைய சிக்ஸ்த் த்து படிக்கிறா ரெண்டாவது பையன் வந்து ரெண்டாவது அ ரெண்டாவது பையன் ரெண்டாவது படிக்கிறா
ஓகே ஓகே
அதனால வந்து அவங்க ஸ்கூலுக்கு அனுப்ச்சாதா நமக்கு நிம்மதி அது வரைக் க்கு வந்து நமக்கு வந்து அப்டே இதாவே இருக் பசங்கனாலே குறும்பு ஜாலியாருக்கு உங்குளுக் கு ஜாலியாருக்கு எப்யாது பாக்கறங்களுக்கு ஜாலியாருக்கு கூடவே இருக்க எங்குளுக்கு தா கொஞ்சோ கஷ்டமாருக்கு
ஓகே ஓகே
தெரியாது பெருசா தெரியாது அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன விஷயமு வந்து ரொம்ப அழகாருக்கு ரொம்ப வெள்ளாட்டாருக்கு பட் ஆனா அது எப்பயுமே பாக்குற எங்களுக்கு வந்து கடு
ஆ ஓகே
பசங்க நார்மலா வெளயாண்டுட்டா பிரச்சன இல்லப்பா சண்ட போட்டு ட்டாலோ அடிச்சுக்கிட்டாலோ இது பண்ணாலோ சொல்ற பேச்சு கேக்கலனாலோ சோ அப்டின்ற பட்சத்துல நமக்கு அந்த ஒரு எரிச்சல் கோவோ வரு இல்லயா சோ அந்த மாதிரி இக்கு எப்படா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகு ஸ்கூலுக்கு அனுப்ச்சு லா இந்த டைம் தா நாங்க நிம்மதியா ஃப்ரீயா இருக்க முடியு
ஸ்நாக்ஸ்லா பண்ணுவீங்ளா இல்ல வெள்ல ஸ்நாக்ஸ் வாங்கி பண்ணுவீங்ளா
ஸ் மேக்சிமம் எதாது பயிரவுச்சு குடுக்குறது அந்த மாதிரி வந்து எதாது ஹெல்தியா தா குடுத்துடு குடுத்து குடு ஸ்கூலுக்கு குடுத்து உடுவே அது ஈவினிங்கு எதாது வந்து சாப்ட்டுக்குவாங்க
வந்து மேக்சிமம் சாப்பாடு சாப்ட்ருவாங்க கண்டிப்பா மேக்சிமம் சாயங்கால வந்து கொஞ்சோ சாப்பாடு சாப் ட்டுருவாங்க பசிச்சன்னா வந்து நா சப்பாடா குடுத்துருவே ஸ்நாக்ஸ்ஸா குடுத்து அது வந்து இப்ப என்ன ஒரு அர மண் நேர த்துக்கு பசி தாங்க அவ்ளதா மத்தபடி திரும்ப பசிக்குல இதுவே கொஞ்சோ சாப்பாடு சாப்ட்டாங்கனா கொஞ்சோ அவங்களு கொஞ்சோ இதா இருப்பாங்க அதனால மேக்சிமம் சாப்பாடு குடுத்து துவே பால் பால் குடிப்பாய்ங்க இல்ல வேற எதாது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுனா அத சாப்டுவாய்ங்க அதனால அப்டே தா போகு
ம்
நீங்க என்ன சா நீங்க என்ன சாப்டுவீங்க
நானா எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கு
ம் பிரியாணி பிடிக்காத ஆளே இல்லல
எல்லாருக்கு புடிக்கு நார்மலாவே எனக்கு அம்மா ஃப்ரைட்ரைஸ் செஞ்சா ரொம்ப புடிக்கு
ஃப்ரைட் ரைஸு
ஆமா ஆமா இந்த கடைல கூட சாப்ட்ட ஃபீல் அந்த மாரி இருக்கு ஏனா அந்த அளக்கு சூபரா சமைப்பாங்க பிடிக்கு வேற எது சமச்சாலு கொற சொல்லுவ மித்தபடி எனக்கு அந்த ஒரு சாப்ட்டா மட்டு சாப்ட்ட மாரி இருக்கு
ஓ கொரலா சொல்லுவீங்ளா
அ ஜாஸ்தியா சொல்லுவே எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க
ம் ம் அது நம்ம எல்லா கொர சொல்லலா இல்ல இப்ப நம்ம சொல்லுவோ நம்ம அப்புறம் அவங்கள மாரி வரும்போது அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட எப்படி கொர சொன்ன இப்ப பாரு நீ எப்படி இருக்க அப்படின்னு அதுக்கப்பறம் நம்ம எதுவுமே பேச முடியாது
ம் சொல்லுங்க சொல்லுங்க
அதுக்கப்பறம் நம்ம எது பேச முடியாதுன்ற
ஆ ஆமா நீங்களு அதே மாதிரிதானா சின்ன வயசுல
ஆமா திட்ட மாட்டே நா சமைக்க மாட்டே என்னங்க இத பாரு அத பாரு பண்ண சொல்லுவாங்க நானா அது பண்ண மாட்டே இப்பதா தெரியுது இப்பதா தெரியுது நமக்கு ஓ நம்ம அப்பயே நம்ம கொஞ்ச பா்த்திருந்தோம்னா இப்ப கொஞ்ச நமக்கு ஈஸியா இருந்திரு கும்ல அப்படின்னு
இப்பதா கல்யாணத்துக்கு அப்புறந்தா ஒன்னு ஒன்னா கத்துக்கற மாரி இருந்துச்சு சமையல் வேல வேல எல்லாமே எங்க அம்மா எதுமே பார்க்கவே விட மாட்டாங்க எ எங்கள எங்க அம்மாவே எல்லாமே பாத்துருவாங்க நாங்க போக வர படிக்க இந்த மாதிரி வேல பாக்க அந்த மாதிரிதா இருந்துச்சு சோ இப்பதா தெரியுது எல்லா ஒரு ஒரு வேலையா பாக்கும்போதா அவங்களா எவ்ளோ பரவா இல்ல
ஆ
வீட்டு ஹவுஸ் ஹோல் திங்ஸே இருக்குல்ல வீட்ட கூட்டுறதா இருக்கட்டு பாத்திரங் கழுவணு வீடு துடைக்கணு துணி துவைக்கணு சோ அந்த மாதிரி வந்து ஒரு வேலையா பார்கும்போதுதா தெரியுது
இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல உங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்களா
அது பண்ணுவாங்க பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க இருந்தாலு சொல்றே அவங்களே எல்லா டைமும் இது பண்ண முடியாதுல்ல
ஆமா அது கரைட்தா இருந்தாலு சாட்டே சண்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா
ஆ கண்டிப்பா பண்ணுவாங்க அதெல்லா எந்த பிரச்சனையு இல்ல அதனாலதா ஒன்னு தெரியல இல்லனாலா தனியா சமை க்க ஆ அவங்க சமைப்பாங்க ரொம்ப இதா ரொம்ப வெரைட்டி எல்லா சமைக்க மாட் டாங்கா சும்மா அந்த பேசிக் இது மட்டு தோச ஊத்துறது ஆம்லேட் போடுறது தக்காளி சாப்பாடு வைக்கிறது சாம்பார் சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி சப்போஸ் நா இப்ப ஊருக்கு போயிட்டா அவுங்க அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங் ஏதாச்சு செஞ்சு சாப்ட்டுக்குவாங்க
உம் நீங்க இந்த ட்ரிப் லா போயிருக்கீங்களா
ட்ரிப்பு வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் ரொம்ப நாள் பதினஞ்சு வருஷத் துக்கு அப்புறம் இப்பதா போனோ மே மாசோ
இப்பதா போறீங்களா
ஆமா கேர்ள்ஸ் ட்ரிப் கேர்ள்ஸ் ட்ரிப் சொல்றே
கேர்ள்ஸ் ட்ரிப் ஓகே ஃபேமிலி ட்ரிப் எங்கேயு போனது இல்லையா
ஃபேமிலி ட்ரிப் போவோ ஃபேமிலி ட்ரிப் போகாம எப்படி இருக்க முடியு பசங்க எப்படியாவது சொல்லுவாங்கல்ல எங்கயாது கூட்டிட்டு போங்க எங்கேயாது கூட்டிகிட்டு போங்க போர் அடிக்குது போர் அடிக்கு அதனால ஃபேமிலி ட்ரிப்பா போவோ ஏதாவது கோயிலுக்கு போவோ அப்படி இல்லன்னா ஏதாவது இது மாதிரி சுத்தி பார்க்குற மாதிரி ஏதாவது பிளேஸ் போவோ
ஆ
மத்தபடி ரொம்பலா சுத்தினதுல எங்க எங்களோட அதிகபட்ச ட்ரிப்பே வந்து அந்த ஒன் டே ட்ரிப் தா இருக்கு
உம் உம்
ஸ்டே பண்ற மாதிரி எல்லா எங்கயுமே போவே மாட்டோ அதெல்லா போனா ரிஸ்க்கு ரிஸ்க்கு ஹை பட்ஜெட் எல்லாமே
உம்
ஏன்னா வந்து பசங்க வந்து அங்க தங்கணும்னா கஷ்டம் நைட் அவங்கள சமாளிக்கணு அவங்களுக்கு சாப்பிட எது பண்றது எல்லாமே அதுக்குல்ல அதனால வந்து மேக்சிமம் காலைல கிளம்பி நைட்டு
ஆ மதியான லன்ச் செஞ்சிட்டிங்களா
ஆ செஞ்சுட்டே கால்ல பசங்களுக்கு குடுத்து உடுறதுனால கால்லயே சேத்து பண்ணிருவே
சேத்து பண்டுருவீங்களா
ஆமா
அப்போ ஒங்களுக்கு புல்லா ஃப்ரீ டைம் தா சொல்லுங்க
புல்தரயாக ஒய்ப் ஒன்பது மணி வரைக்குதா பரபரப்பா இருக்கு அந்த பசங்க களம்புற அந்த எட்டு மணி எட்டரை வரைக்கு
உம்
சியா அத எடுத்து வட்ச்சியா சீக்கிரகெலம்பு டைம் ஆச்சு பெல் அடிக்க போறாங்க அப்டி இப்டின்னு அப்டியே ஒரே பரபரப்பா இருக் கு அதுக்கப்புறோ வீடு அப்டியே அமைதியாயிரு
செர் செர்
மணிக்கு எத்தமனோ திரும்ப நாலு மணிக்கு திரும்ப அந்த கத்த ஆரம்பிச்சிரு ப்பவந்தான த வந்தோன்னா டிரெஸ கலட்டு சாக்ஸ கலட்டு டிவி போடாத எத்தன ஹோம்ஒர்க் குடுத்துருக்காங்க என்ன சொன்னாங்க அது அப்டியே ஒரு ரொட்டீனா போயிட்டே இருக்கு
அதேதா கொஞ்சோ டென்ஷனாதா இருக்கு அப்புறோ நைட்டு ஆ மத்தியானோ
நைட்டு அவுங்க தூங்கனது அப்றோ தா கொஞ்சோ ரிலாக்ஸ்ட்ட சருப்பாப்பட துங்கிட்டாயெப்பா
பசங்க
அது ஒரு சில நேரோ சீக்கிரோ தூங்கிர்வாய்ங்க ஒரு சில நேரோ சதி பண்றதுக்காகவே லைட் ஃபைட் பண்ணுவாய்ங்க
கஷ் டந்தா அன்னைக்கு அது சீக்கிரமா தூங்க வைச்சாதா உண்டு இல்ல அப்பதா கால்லதா சீக்கிரமா எழுந்தூக்க முடியு இப்ப இருக்க பசங்க எல்லாம் லேட்டாதான் தூங்குறாங்க
அதுதா இப்ப பிரச்சனை அதா நைட்டு சீக்கிரோ ஒரு எட்டரை மணிலருந் அது நம்ம கத்துனா தா அட்லீஸ்ட் ஒரு ஒம்பதர பத் து மணிக்குள்ள தூங்குவாய்ங்க கொஞ்சோ ஃப்ரீயா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்ளோதா பதினோரு மணி ஆக்கிருவாய்ங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆக்கிருவாங்க அது லீவு நாள்லதா அந்த மாரி ரொம்ப இதா இருக்கு கண்டிப்பா எந்திரிக்கவே மாட்டாய்ங்க ச் நாளைக்கு லீவுதானே பரவாயில்ல தூங்கிக்கறேன்வாய்ங்க செரின்னு பதினோரு மணி லீவுதா அதான பிரச்சனையே இன்னும் மூண்நாள் லீவே அடுத்து
கோச்சிங் கிளாஸ்ல வைக்க மாட்டாங்களாக்கா பசங்களுக்கு
ஆஹா இப்பல்லா அது கெடையாதுப்பா சின்ன பசங்க தா
ஓ சின்ன பசங்க தா
உம் அதனால இப்ப இருக்காது ஆமா இல்லன்னா கஷ்டோ அவுங்க கால்ல வெள்ளன்ன போவாங்க டெய்லி டெஸ்ட் இருக்கு அதெல்லா கஷ்டோ கொஞ்சோ அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் போல அது போக இன்னோ கொஞ்சோ டைம் இருக்கு அதனால அதனால வந்து இப்ப லீவுனு வச்சுக்கோ அவ்ளோதா நாங்க நைட் லேட் லேட்டா தா தூங்குவோபாய்ங்க எவ்ளோ லேட்டா தூங்குனாலு காலைல ஆறு மணிக்கு டான்னு எந்துருச்சிடுவாய்ங்க லீவுனால்லா
ஆ ஹா செரி செரி
அதனால அப்டியே அவுங்கள பத்தி பேசணோனு வச்சுக்கோ அப்டியே பேசிக்கிட்டே போலா ஒரு நாள் பத்தாது
ஆனா அவுங்க ஒரு நாள் கூட இல்லனா கூட உங்களுக்கு ஒரு மாறி இருக்குல்ல
அது ஏந்தோ உண்மதா
ஏன்னா பாட்டி வீட்டுக்கு எல்லா அனுப்பிவிங்களா தனியா
எங்க போனாலு நா போனு ஒரு சில நேரோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்ல எங்காயவது ஒரு ஃபங்ஷன் நா போனு அப்டின்னா சங்கள பாத் பசங்கள வந்து அவுங்க கிட்ட விட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு நா மட்டு ஊருக்கு போவ
தனியாவாக்கா
அ ஹஸ்பண்ட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் பாத்துக்குவாங்க நா தனியா போவ ஆமா
நீங்க அப்பனா ஊர்லந்து இங்க கல்யாணம் பண்ட்டு இருக்கீங்ளா
என்னோட சொந்த ஊரு மதுர
மதுரையா
ஆமா
அ இப்ப நீங்க எங்க இருக்கீங்க
சிவகாசி
அங்கந்து உங்களுக்கு இங்க செட் ஆயிட்ச்சா
செட் ஆகணும்ல ஆய்க்கணும்ல ஆக்கிக்கணும்ல நா வரவே வரவே கூடாது ஏன்னா அவுங்களோட அவுங்களோட நேட்டிவ் இது சோ அப்டின்ற பட்சத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துதான ஆகணு
இல்ல உங்களுக்கு ஓகேவ அந்த தண்ணி அப்புறோ அந்த காத்து அப்புறோ நீங்க இருக்குற எடோ இல்ல நீங்க ஓகே ஆக்கிகனு ஓகே அது கரெட் டு இருந்தாலு ஒரு எடுத்து சொல்லுவாங்கல அங்கந்து இங்க மாறனா அப்டின்ட்டு ஒரு எல்த்து ப்ராப்ளம் வருமே
அது இது பண்ண முடியாதுல்லடா நா ஒர்க் குக்காக ஓர்க்குக்காக நம்ம இங்க இருக்கோ அப்டின்ற பட்சத்தில வந்து ந ம்ம அத அக்சப்ட் பண்ணி தான ஆவனு நமக்கேத் தமாரி நம்ம மாத்திக்கணு அவ்ளோதா
ம்
அதனால அப்டியே அட்ஜஸ்ட் பண்ணி போது ஓகேப்பா நம்ம அடுத்த கால்ல இத கண்டினியூ பண்லா ஓகே ஓகே பாய் ம்